ஹலோ ஆ கேக்குதுங்க தோழி எப்டிருக்கீங்க நல்லாருக்கீங்களா
தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கோ தோழி சாப்ட்டாச்சா
இல்ல தோழி இனிமேதா சாப்பணு நீங்க சாப்ட்டீங்களா
அதுக்கப்புறந்தா தோழி நானு தூங்கி ஏச்சி இப்பதா கொஞ்ச கல்ல போட்டிருக்கோ விசில் வ விசில் வர சொன்னே
ம் ஓகே தோழி
அப்புறம் அப்புறம் எப்டி போகுது ஆ
சமையல என்ன பண்ணீங்கன் கேட்டே
சமைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க சே சே கீரதா இப்ப சும்மா கொழந்தைக்கா கல்ல போட்ருக்கோ விசல்ல சே குக்கர்ல
ம் ம்
ம்
ஓ ஓகே தோழி ஓகே தோழி நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசுவோ நா இந்த ஆன்லைன் ஷாப்பிங்லா பண்ணிருக்கீங்களா
ஆ பண்ணிருக்கே தோழி
அதுல உங்களுக்கு என் ஆ நிறைகள் குறைகள் அது பத்தி பேஸ் ஒங்க எக்ஸ்பீரியன்ஸ்ஸ சொல்லுங்க
அதாவது நா இப்பா நேர்ல போய் எடுத்தேன்ன வச்சுக்கோங்க எப்டி சொல்றது அவ்ளோ கலெக்ஷன் நம்மளால தேட முடியாது நம்ம கால்ல போவோ அங்க கடைகள்ல பாத்தீங்கன்னா நெறைய கலெக்ஷன் இருக்கு ஆனா எல்லா வந்து ஒரு சிலவங்க ஒழுங்கா எடுத்து காமிக்க மாட்டாங்க ஆனா நமக்கு புடிச்ச மாரி எடுத்துனு வரணு பாத்து கிளாத்தெல்லா நல்லா தொ தொட்டு பாத்து அ ரொம்ப நாள் வருமா லைஃப்பு அப்டி இப்டின்னு பாத்து எடுத்துட்டு வரலா
ம் ம்
வந்து ஆன்லைன்ல வந்து அப்டில்லா பண்ண மு எப்டின்னா நம்ம சும்மா அது பாக்குறப்ப போட்டோல மட்டும் ஷோக்கு மட்டு நல்லாருக்கா ஆனா நம்ம ரிவு நானுமே ஆன்லைன்ல எடுப்பே ஆனா ரிவ்யூ பாத்துதா எடுப்பனே மோஸ்ட்லி ஆ நா இருக்கற ட்ரெஸ் எல்லாமே ஆம் போர் போர் ஸ்டார் இருந்தா மட்டுந்தா எடுபண்னே போர் ஸ்டாக்கு மேல இருந்தா மட்டுந்தா நா எடுப்பனே
தோழி அதே மாதிரிதா நானு இப்ப ஆன்லைன்ல சூஸ் பண்ணே அப்டின் பாத்தீங்கன்னா ஆ மேக்சிமம் அ ரிவ்யூஸ் நெறைய பாப்பே அதே மாதிரி ரொம்ப ரேட் அதிகமா உள்ள பொருட்கள் வந்துட்டு நா ஆன்லைன்ல வாங்குறத கொஞ்ச தவிர்த்துருவே இப்ப ரேட்டு் கொஞ்ச கம்மியா வ அதாச் சரி ஓகே வாங்கலா அப்டிங்கிற மாரி வாங்குவே ரேட்டு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா சரி நம்ம இங்க உள்ளூர் கடைகள்லயே போய்ட்டு பாத்துட்டு எது நமக்கு பெட்ரா இருக்கு அப்டிங்கறத பா இதுதா தோழி வாங்குவே ஏனா நம்ப நெறைய அதிகமான ரேட்ல வந்துட்டு வாங்கனுனா ஒரு சில நேரங்கள்ல நமக்கே வந்துட்டு அது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா மாறிரு சோ அதனால நா அந்த மாதிரி யோச்சிட் தா தோழி வாங்குவே
ம் அதேதா தோழி நானுமே அவ்ளோ சீக்கிரோ வந்து ரேட் அதிக்மா இருக்குற பொருள்லா நா எடுக்கவே மாட்டே கம்மியா இருக்கிற பொருள் எது ரிவியூஸு கம்மான்ஸு எப்டி இ அதெல்லா பாத்துட்டு ஆல்ரெடி எடுத்து போட்ட ஃபோட்டோ போட்ருப்பாங்கல்ல பாத்துட்டுதா நா வாங்குவே
ஓ ஓகே தோழி ஓ
ஆனா ஆனா சில நல்ல விஷ்யமோ இருக்கு ஆன் லைன்ல வாங்கற்து இப்ப வந்து பாத்தீங்ன்னா நா வந்து ஆன்லைன் இ ஒ க ஒரு முன்னூருபான்ட்ருக்குன் வச்சுக்கே அதே போய்ட்டு ஒ கடைல போய் எடுக்கேறப்ப ம் நா அத நோட் பண்ணிருக்கே கடைல போய் எடுக்குறப்ப ஆ ஒரு கடைல பாத்தா ஐநூருபா சொல்றா ஒரு கடைல பாத்தா நானூருபா சொல்றா அத வேற நம்போ வந்து பேசி பேசி பேசி கொஞ்சோ கொஞ்சமா கொறச்சி ஒரு முன்னூருபா வெரிக்கு வருவோ அவ்ளோதா ஆனா இதே நா ஆன்லைன்ல வாங்கந்து எர்நூத்தி உம்போதா எர்னுருபாய்க்கி தா வாங்கிர்க்கங்க சுடிதார்ல்லா
ஓ ஓகே தோ ழி ஓகே தோழி அதே மாதிரி ஆஃப்லைன்லனா கலெக்ஷன்ஸ் கொஞ்சோ எடுத்து போட அவங்க இது பண்ணுவாங்க ஒரு ரெண்டு எடுத்து போடுவாங்க ஒரு அஞ்சு எடுத்து போடுவாங்க அதுக்கு மேல எடுத்து போட சொன்னா அவுங்களே வந்துட் டு ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க செரி ஓகே அதனால நம் ஆன்லைன்ல நெறைய கலெக்ஷன்ஸ் பாத்துக்கலா அதே மாதிரி பாத்தீங்க அப்டினா ந்யூ கலெக்ஷன்ஸ் எல்லா வருது அப்படின்னா நம்ம முக்கால்வாசி அ ஆஃப்லைன்லே போய் பாக்றத விட ஆன்லைன்ல கொஞ்சோ பாத்து தெரிஞ்சுக்கலா ஆனா எல்லாத்திமே நம்ம வாங்கணுன் அவ சிய இல்ல
ஆம்மா
மலிவான பொருட்கள் உதார்ணமா சொல்லணுனா அந்த கிச்சன் பொருட்கள்லா இருக்குல்லையா அ அதெல்லா கொஞ்சு தரம் மா இருந்துச்சு அப்புடீனா நமக்கு தோணுச்சு அப்டினா கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல வாய்ங்கெலா தோழி அதே மாரி காம்போ ஆஃபரு வந்துட்டு நெறைய குடுக் குறாங்க ஆன்லைன்ல இப்ப நம்ம ஆஃப்லைன்ல வாங்கனுனா ஒரு பொருளு அந்த மாரிதா கெடைக்கு ஆன்லைன்ல வாங்கனு அப்டினா நமுக் காம்ப் போல வந்துரு ரெண்டு பொர்ளு அதே மாதி ரி ஆன்லைன்ல இந்த சேலெல்லா போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துட்டு ஐம்பது பேர்செ தள்ளுபடி ஒரு இருவது பர்சன்டேஜ் தள்ளுபடி அந்த மாரி சேல்லா போடுவாங்க அந்த மாரி சேல்லா போடும்போது நம்ம கொஞ்சோ வாங்கனம்னா விலை கொஞ்சோ மலிவா வாங்கலாஓ அப்டின் நா நெனைக்கிறே அது மட்டு இல்லாம தரத்த பொறுத்த வரையு ஆன்லைன் அது எந்தளவுக்கு இருக்கோ அப்டிங்கிறது அந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணாதா தெரியுன் நா நெனைக் க்றே நீங்க உங்க கருத்த சொல்லுங்க
ஆமா தோழி அது உண்மதா
ம் ம் அது மட்டு ம்
சொல்லுங்க தோழி
அது மட்டு இல்லாம ஆன்லைன பொறுத்தவரையு டெலிவரிங்றது வீட்டுக்கே வந்து குடுத்துருவாங்க இப்ப ஆஃப்லைன்னா நம்ம போகணு வரணு ஆனா இதுலயு ஒரு இது என்னன்னா ஆஃப்லைன்னா நம்ம போனோன பாத்தோன வாங்கிட்டு வந்தர்லா ஆன்லைன்னா ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் அந்த மாரி நம்ம காத் துருந்து அந்த பொருள வாங்கற மாரிருக்கு ஆனா வீட்டுக்கிட்டயே வாங்க்கிலா இதெல்லா என்னோட கருத்து தோழி இதுல வேற எதுவு உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க
அதா தோழி இப்ப நா வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க போறன்னு வெச்சுக்கோங்க இப்போ ஆன்லைன்ல வந்து எதுனாலு வரத்துக்கு வரதுக்கு லேட் ஆகு இப்ப நாம ஸ்ட்ரய்ட்டாவே போய் வாங்கி ட்டு வந்தலா நம்மளுக்கு புடிச்ச மாரி நானு போவ ஒரு கடைக்கு போவே அவங்க ட்ரெஸல்லா எடுத்து காமிக்க சொல்லுவாங்க காமிப்பாங்க அவுங்களு நா தேடுவே எனக் புடிச்ச மாரி இருக்காது அவுங்களு எடுத்து எடுத்து போடுவாங்க அவ்ள தூர எடுத்து போட்டு எடுக்காம நம்ம திரும்ப வருவோல அப்ப வந்து நமக்கே ஒரு மாரி இருக்கு என்னாடா இது இவ்ள ட்ரெஸ் எடுத்து போத்துட்டு அவங்க பாட்டுக் ட்ரெஸு ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்காம போறாங்களே எதுக்குதா நம்ம எடுத்து போட்டோ அவுங்க மூஞ்சு ஒரு மாறி ஆயிடு ஐய்யோ அதுக்காகவே எடுக்கணுன்ற மாரி ஆயிடு புடிக்கலனாலு அந்த ட்ரெஸ் எடு ன்ற மாரி ஆயிடு
ம்
இதெல்லா நா அனுபவிச்சு அதெல்லா என்னென்னு நடந்திருக்கு சிஸ் அதுதா அவுங்ளு சொல்றாங்க இவ்ளோ தடவ எடுத்து போட்டுருக்கேங்க ஏங்க ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்க புடிக்கல ஏன்னா எடுத்துட்டு போலா எடுத்துட்டு போலால்ல அப்டின்னு கேப்பாங்க
ம் ஆமா ம் ஆஃப்லைன்லேயும் அதே தாங்க ம்
ர புடிச்சத ஆர்டர் போட்டுறலாம் ஆனா எடுக்கறது அது முடியாது அந்த டிரஸ் பிடிக்காம எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாலும் அத மாத்திட்டுதான் வேற எடுக்க முடியுமா சரி ஆன்லைலே அதேதான் ஆனா இதுல அதுக்கேத்த பே அது நிறைய இருக்குது ஆன்லைன்ல தேடலாம் ஆனா ஆஃப் லைன்ல அப்படி பண்ண முடியாது
அ ஓகே ஓகே ஆமா ஆன்லைன்ல ஏன்னா நம்ம வேண்டாம்னா ரிட்டர்ன் போட்டுக்கலாம் ஆப்லைன்ல நமக்கு தெரிஞ்ச கடையா இருந்தா தான் போய் மாத்த முடியும்
ஆமா சார் அதே
மாத்த மாட்டாங்கன்னு அவுகளே எழுதி ஒட்டி இருப்பாங்க அந்த மாரி கடை தெல்லா இருந்துச்சுன்னா மாத் குறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதே ஆன்லைன்லேனா கண்டிப்பா எல்லாருக்குமே அதுவும் ஆன்லைன்லையும் ஒரு சில பொருள்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் கிடையாதுன்னு அதுலயே போட்ருக்கும்னு நெனைக்கிறேன் அப்புடித்தானே
ஆமா ஆமா தோழி
அ சில எடுக்குறி ட்டன்ட்ருக்காது மிச்சத்துக்கு தா நம்ம ரிட் டன் வாங்கிற மார்ருக் வங்க அதுல போட்டு தா இருக்கோ ம் அதனால வேனுமே நம்ம இப்ப சேரி சுடிதார் அதெல்லா ரிட்டர்ன் போட்டுக்குவாங்க ஒரு சில திங்ஸ் இப்ப உதாரணமா மொபைல்லா இருக்கு பாத்தீங்களா அதெல்லா ரிட்டர்ன் கிடையாதுனு தா நெனைக்கிறேன் நம்ம ஆட்ரு போடும்போது நமக்கே தெரிஞ்சிரும் அது ரிட்டன் ஆ இது இல்ல அப்டிங்கிற மாரி அதுலயே குடுத்துருவாங்க
இல்ல சிஸ் அ ஒரு சில மொபைல் ஆமா ரிட்டன் போட முடியாதுன்ட்ருக்கோ ஒரு சில மொப் போட்டு இப்ப வந்து ஃபோன் வந்து மேல வராப் பே அது டேமேஜாயிடுள்ள ம்
இத்தா கரெக்ட்டு தா
ம்
அ இதுல வேற எதுவும் கருத்துக்கள்ட்ருக்கா தோழி நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு வேற என்னென்ன இருக்கு ஆன்லைன்லயே பொறுத்த வரையும் ஆ அத்தா நா ஆல்ரெடி சொன்ன மாரி காம்போஸ் வந்துட்டு பாக் க்லா
அம் ஒரு சிலவங்க னா தெரியுமா பண்ணுவாங்க ஒரு ட்ரெஸ்ஸ ஆ போடுவாங்க அது ஆடர் போட்டு அந்த ட்ரெஸு வந்துரூ அத ரெண்ட் நாள் போடுவாங்க ஒரு நாலு நாள் கழிச்சு அதுவே ரிட்டன் அது போட்டு அவுத்து வெஸ் சு மறுபடியு அத ரிட்டன் போட்டு வேற ட்ரஸ் ஒண்ணு ஆர்டர் போடுவாங்க இந்த மாதிரில்லா நடக்குது சிஸ் தெரியுமா உங்களுக்கு
ஆமாமா இப்பதா அது இருக்க ஒடு ஆ ரீல்ஸ் மாதிரி கூட போட்ருக்காங்களே ரிட்டன் பண்ண போறீங்களா உங்க இன்ஸ்டா பயோ குடுங்கன்னு சொல்லிட்டு காத்துட்டு அதே ட்ரஸ் போடுங்க தூக்கி மூச்சில விட்டு எரிஞ்சுட்டு போற மாரிலா ரீல்ஸ் நன்னா போட்ருக்காவு
ம்
ஆமா சிஸ் அதுவும் நறைய நடக்குது அதாவது என்ன சொல்றது உள்ள வந்துட்டு ஓரல்லா கூட ஓட்டிருப்பாங்க மிஷின்ல ஆனா இவ குடுக் கும்போதே அவங்க புதுசா குடுத்துருப்பாங்க நெறையா பேரு இந்த சேல்ஸ் பண்றவங்களே இந்த மாதிரி இதெல்லா வந்து வீடியோ எடுத்து போட்றாங்கதா நாங்க குடுக்கும் போது இப்புடி குடுக்குறோ ஆனா அவங்க யூஸ் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ்லா போட்டுட்டு எங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த சேல் பண்றவங்க இப்ப இன்ஸ்டாகிராம்லே தா நெறையா சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கள்ள சுடி தாதுவே இதெல்லா அவங்களுமே வந்து நெறையா வீடியோஸ்ல சொல்லிருக்காங்கல்ல இந்த மாதிரி வந்துட்டு பண்றாங்க இது குறையணு அப்டிங்கிற மாரி இல்லன்னா ரிட்டனே போடாதீங்க அப்டிங்கின மாரி எல்லா சொல்றாங்கல்லா
ம் ம் ம்
புதுசா வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுவோ அப்புடின்னு சொல்லிட்டு இந்த சேரி பிஸ்னஸு சுடிதாரு எல்லா பிசினஸ் பண்றவங்களே கொஞ்சோ இத பாத்து பயப்பட வேண்டியதா இருக்கு இத இப்பெல்லா என்ன பண்ணறாங்க அத வீட் விடியோவு எடுத்து போட்டுறாங்க பேர சொல்லி அப்பயாவது அவங்க மாறாங்களான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு வீடியோவே எடுத்து போட்டு விட்டுறாங்க க கஸ்டமர் நேம் இத அப்டின்னு சொல்லி ட்டு
உம்
உம் சொல்லுங்க தோழி வேற எதுவு கருத்து இருந்தா சொல்லுங்க
அது போல ம் ஷூ வந்து ஒருத்தவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க ஷூ ஆர்டர் போட்டு அந்த ஷூவ யூஸ் பண்ணிட்டு பழையக்கு ஷூவ ஆல்ரெடி முன்னாடி அவங்க பழைய ஷூ ஒன்னு யூஸ் பண்ணிருக்காங்க பாரு அத வச்சு ரிட்டர்ன் அனுப்புறது எல்லாமே அவர் ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்ட ஷூ ரெண்டுயுருபா ரேஞ்சு ஆனா ஒரு யூஸ் பண்ணிட்டு இருந்த ஷூ ஆயாருபா ரேஞ்சு
உம்
யூஸ் பண்ண ஷூ வந்து ரிட்டர்ன் போடுறது ஏன்ன நல்லாவே இல்ல இப்டித்தா வந்துச்சு அப்டின்னு அப்டில சொல்லி மாட்டி நியூஸ்ல வந்துச்சு
ஆமாம் தோழி நம்ம நேரோ கடந்துருச்சு அடுத்த இதுல தொடர்ந்து பேசுவோ நன்றி தோழி
உம்